ஆ கேக்குது.
ஆ சேரி சேரி ப்ரோ அ அதனால நீங்க எதையுமே இன்னைக்கு பெருசா மைண்ட்ல போட்டு திங்க் பண்ணிட்டே இருக்காதிங்க ப்ரோ உங்களுக்கு என்ன தோணுதோ அத மட்டு பண்ணுங்க ப்ரோ
ஆ ஓகே ப்ரோ
அத நீங்க இப்ப நீங்க மெக்கானிக்கல் பிஇ முடிக்கிறீங்களா பிஏ முடிச்சதுக்குப்புறோ அடிஷனல் கோர்ஸ் பண்ணி பண் ங்கங்க பண்ணிக்கங்க அவ்ளவுதா நீங்க அந்த கோர்ஸ் படிச்ச முடிச்சு ஏன்னா அ கோர்ஸ் ரிலேட்டடா நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கங்க ப்ரோ அவ்ளோதா ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ம் சேரி சேரி
இப்ப நீங்க அந்த இது கியூசிங்கிறத நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ல
ஆமாம ப்ரோ
ஆ ஆ இப்ப அந்த டேபிள் நீங்க செக் பண்ணி முடிச்சோனே அதுக்கப்புறோ அந்த இது கரெக்டனா
அதா ப்ரோ இப்ப நீங்க அதா நம்ம செக் பண்ணிடுவோமா மேனுவல் செக் பண்ணி பண்ணதுக்கப்புற ஓகேனாலு ரிஜெகஷன்னாலு அத வந்து நம்ம அந்த ஃபீஸை எடுத்துட்டு போயி மிஷின் ஆப்ரேட்டர் கிட்ட கொண்டு போயி இந்த மாரி ஓகே ஆயிடுச்சு நீங்க அடுத்த பீஸ் கண்டின்னியூ பண்ணிக்கலா அப்டின்னு மாரி சொல்லிட்டு வரணு ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னா எதனால ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு
ஆ
இந்த மாரி ஆயிருக்கு நீங்க இத பண்ணுங்க கீழே வந்து டெப்த் வந்து ரொம்ப எறங்கிருச்சு இல்ல நீங்க இத கம்மி பண்ணிக்கங்க அந்த மாரி எதும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் ப்ரோ அத நம்ம சொல்லிட்டு வந்ட்டோம்னா
ம்.
அதுக்கு தகுந்த மாரி பீஸ ஓட்டிக்கிங்வாங்க ப்ரோ இப்ப நம்ம வந்து ஆப்ரேட்டர் கிட்ட வன்ட்டோம்னா அந்த டேபிள் கிட்ட இப்ப யாரு இருக்காங்களோ
அவங்க எ பீஸ் எடுத்து பாத்துக்குவாங்க ப்ரோ வேற பீஸ் வன்ச்சுன்னா
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ இப்ப மிஷின் ஆப்ரேட்ருக்கு ஒரே சேலரி அதே மாரி இதுக்கு ஒரே சேலரியா இல்லாட்டி ஆப்ரேட்டர் கூடையா இதுக் கூடையா
அப்படி இல்லங்க ப்ரோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மார்ஜின் வச்சிருப்பானுங்க ப்ரோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக் இவ்ளோ சேல் பேக்கேஜ் த குடுப்போ இந்த டிபார்ட்மெண்டுக்கு இவ்ளோ குடுப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இயர்லி இன்கிரிமெண்ட்லா இருக்கும்ம ப்ரோ
ஆமா ப்ரோ
இன்கிரிமெண்ட் பாத்தீங்கன்னா நா மிஷின்ஷாப்ங்கிறது பாத்தீங்கன்னா சி என் சி ஆப்ரேட்ர் ல ஒர்க் பண்ற எடம் பேருதா மிஷின் ஷப் ப்ரோ
ஓகே ப்ரோ.
இப்பக்கு பாத்தீங்கன்னா நாங்க இவ்ளோதா இயர்லி ம் பாத்தீங்கன்னா டூ கே தா இன்கிரிமெண்ட் போடுவோ அப் டின்னு பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஆ அப்ற கியூ சி டிபார்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பாங்க மிஷின்சப்போட கியூசிக்கு கொஞ்ச அதிகமா வரு ப்ரோ
கரெக்ட் தா ப்ரோ
குவாலிட்டி கண்ட்ரோல்க்கு மிஷின் ஷாப்ப விட ஆ மிஷின் ஆப்ரேட்டரோட குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு கொஞ்ச அதிகமா வரு இன்கிரிமென்ட் இங்க ரெண்டாயிர போட்டாங்கன்னா அங்க மூவாயிர வரு ப்ரோ அவ்ளோ தா ப்ரோ
ம் நீங்க எந்த மாரி இந்த மாரி டிசைன் பண்ணுவீங்க அந்த இது
புரியிலேங்க
இப்ப நீங்க கம்பெனில ஒர்க் பண்றீங்களா ப்ரோ நீங்க இப்போ ஷூஸ் செசிங் இருக்கீங்களா நீங்க என்ன குழுது செக் பண்றீங்க என்ன என்ன மாதிரியான ஒரு ப்ராடக்ட் கீர் பாக்ஸ்
பைக்குக்கு காருக்குெல்லா வருதுல ப்ரோ கியர் பாக்ஸு அந்த மாரி கியர் கியர் பாக்ஸ் தா ப்ரோ வரு கியர் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ரெடி பண்ணி போலு கிரிலு டேப் இப்ப இந்த மாரிலா ஒவ்வொரு மிஷன்ல வந்து ஒவ்வொரு ஜாப் வரும் ப்ரோ அதெல்லா பண்ணி கொடுப்பாங்க நம்ம நம்ம செக் பண்ணி அத கொடுக்கணு ப்ரோ
ஃபர்ஸ்ட் ட்ரெய்னிங் எல்லாமே குடுத்துடுவாங்களா ப்ரோ
ஆமா ப்ரோ ஒரு பாத்தீங்கனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒவ்வொரு மாரி ட்ரைனிங் குடுப் பாங்க ப்ரோ சில பக்க பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் கொடுப்பாங்க சில பக்க பாத்தீங்கன்னா ஒன் இயர் குடுப்பாங்க
ஆ
சில பக்கல்லா பாத்தீங்கன்னா ஒன் மந்த் தா கொடுப்பாங்க
ஆ
அந்த மாரி ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பனி எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு மாரி ட்ரெயினப் பண்ணுவாங்க ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இண்டுஜுலா ஏதாச்சு இண்டுஜுலா இண்டுஜுலா ஏதாது செய்ய சொல்லுவாங்களா இண்டுஜுலா இண்டுஜுலா
இண்டுஜுவலாலா அதா ப்ரோ உங்களுக்கு வந்து எப்டின்னா போய் எடுத்து ஒரு டென் டேஸ்க்லா பாத்தீங்கன்னா உங்கள எந்த மாரி ஒர்கன்னு உங்கள வந்து வந்து வாட்ச் பண்ண சொல்லுவாங்க
ஆ ஆ ஆ ஆ
டென் டேஸ்க்லா நீங்க சும்மா போயிட்டு சும்மா கையில எதோ ஒரு நோட்டு வச்சுக்கேங்கோ சும்மா நோட் பண்ணிக்கங்க அப்டினு சொல்லுவாங்க
ஆ ஆ
அதுக்கப்பற பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஒர்க்கா சின்ன சின்ன ஒர்க்கு நீ இத போய் அங்க குடுத்துட்டு வா அத போய் அங்க இருந்து வாங்கிட்டு வா இந்த மாரி வேல ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிங்ல அந்த மாரி குடுப்பாங்க
ஓகே ப்ரோ
அப்புற போகப் போக பாத்தீங்ன்னா ஆ ஒவ்வொரு வேலையா ஒவ்வொரு இதா பண்ணுவாங்க ப்ரோ அப்டின்னா நீ பீஸ் செக் பண்ணிட்ட இது ஓகேவா நீ சும்மா பாரு அவங்களே செக் பண்ணி வச்சிருப்பாங்க ப்ரோ நீ ஓகேவான்னு பாரும்பாங்க
ஓகே தாங்க
ஒவ்வொரு வேலையா சும்மா அப்படியே சும்மா சின்ன சின்ன ஒர்க்கா குடுத்துட்டு வருவாங்க அப்புற ஒரு சிக்ஸ் மந்தக்கு அப்புறம் நீயே தனியா பாரு இத்தன நாள் ஒனக் உன்ன ட்ரெய்னப் பண்ணம்ல நீ என்ன பாக்குற நாங்க பாக்குறோ அப்படின்னு சொல்லி அவங் சொல்லுவாங்க அப்பற அப்படி கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் அப்படி நம்மளே கத்துக்கிட்டத வச்சு அப்டியே நம்ம பண்ணிக்க வேண்டிதா அப்புற போக போக நமக்கு ட்ரெயின் அப்பாகிரு அப்படியே நம்ம ஓனா பாத்துக்க வேண்டியது தா
ம்
அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட பொறுத்ததுங்க ப்ரோ நீங்க ஸ்டோர் சைட்ல போனினா சாப் இருக்குல்ல ப்ரோ
ஆமா ப்ரோ
அத நீங்க கத்து வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல வேல்யூ இருக்கு நீங்க ஸ்டோர் சைட்ல போறீங்க அப்டின்னா சிஸ்டம் வைஸா நம்ம போய் உக்காந்துகலா
ஆ
எனக்கு தெரிஞ்ச நா போன கம்பெனியில பாத்தீங்கன்னா ஒருத்தரு சேபதா அவரு தா ஸ்டோரை வந்து அவரு தா பாத்துக்கறாரு சேப்பு அ ஒண்ணு இல்ல அத மட்டு அவரு கத்து வச்சிருக்காரு அவரு போய் ஒரு சிஸ்டம்ல உக்காராரு ஒரு ஒம்போது மணி க்குறாரு ஒரு நாலு மணி வரைக்கு சும்மா சும்மா மேலோட்டமா எதோ ஒர்க் பண்ணிட்டுருப்பாரு ஸ்டாக்ளா எவ்ளோ இருக்கு எவ்லோ வந்துருக்கு போயிருக்குன்னு பாப்பாரு அதுக்கப்புறோ எஞ்ச்சு போயிவாரு ப்ரோ அவருக்கே அப்பவே பா தையு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் முன்னாடியே ஃபர்ட்டி கேக்கு மேல குடுத்துட்டு இருந்தாங்க அது ஸ்டார்டிங்லயே அந்த மாரி பேக்கே ல்ல குடுப்பாங்க ப்ரோ
கரெக்டுதா ப்ரோ
ஒவ்வொரு டிபார்ட்மெ்ண்ட்க்கு ஒவ்வொரு மாரி குடுப்பாங்க ப்ரோ
ம்
ம் அதுல உங்களுக்கு எது இண்ட்ரெஸ்ட்டடா இருக்கோ அந்தமாரி போய்க்கிலா இல்லைன்னா உங்களுக்கு டிசைனா டிசைன்லயே போயிருங்க அத நீங்க பி எம் இ சொன்னீங்கல அது அதுல கூட போகும் ப்ரோ அது வேல்யூவா இருக்கு கண்டிப்பா அதுலயே கூட போயிறண்டா
கரெக்ட்தா ப்ரோ
ஆ ஆனா அடிஷனல் கோர்ஸ் மட்டு பண்ணாம விட்றாதங் அவ்ளோதா
ம் வேற பெருசால்லா ஒண்ணு இல்ல ப்ரோ என்ன அங்க போயிட்டீங்கன்னா மூணு ஸிப்டுல விட்டாங்கானதா தலை வலியே ஆகு ப்ரோ
கரெக்ட் தா ப்ரோ எந் எந்தெந்த ஷிப்ட் எப்ப எப்ப போடுவாங்கன்னே தெரியாதில்ல ப்ரோ
அததா மூணு ஷிப்டிங்கும் போதே தலைவலிதாம் ஆமா மா ப்ரோ கண்டிப்பா ஆ ஒன் வீக் ஒன்ஸ் துமாத்திட்டேதா ப்ரோ இருப்பாங்க இப்ப நீங்க ஒரு வார வந்து டே ஷிப்ட் ல போவீங்க அப்டின்னா ஜாலியா போயிட்டு வருவீங்க உள்ள எட்டு மணிக்கோ எட்ரைக்கு உள்ள போயிருவீங்க அஞ்சரைக்கு வெளியே வந்துருவீங்க அது டைம் போறது தெரியு வரதுன் தெரியாது ப்ரோ ஆ ஹஃப் ட்நைட்டுன் பாத்தீங்கன்னா அதே அஞ்சரைக்கு உள்ள இருக்கணு பன்னென்றரை ஒரு மணிக்கு வெளிய போணு அப்டின்னா அது கூட அப்டின்னா கொஞ்ச நீங்க மேனேஜ் பண்ணிடலா ஆனா அந்த மூணாவது ஷிப்ட் அந்த ஃபுல் நைட் ஷிப்ட் தா ப்ரோ ஒரு மணி டூ எட்டு மணிபாணுங்க அத தூக்க தள்ளும் ப்ரோ என்னடா பண்றதுங்க என் போ போயிட்டு வந்ட்டு இருப்போ
கரட்டுதா ப்ரோ
ஆமா மா ப்ரோ
ப்ரோ இப்ப அங்கேயே தங் கி ஒர்க் பண்ற மாரி உங்க தெரிஞ்ச ஃபிரெண்ட்ஸ் இருப்பாங்களல்லா
ஆ இருக்காங்க ப்ரோ
இல்ல அது வந்து க கம்பெனிலயே குடுத்துருவாங்களா இல்ல எடோ இல்லாட்டி நம்மல்லா வெளிய பாக்கமா இருக்குமா
இல்ல இல்லங்க ப்ரோ இப்ப பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ் பொருத்துதாம் ப்ரோ அவங்களே வந்து பாத்தீங்கன்னா ரூம் அ ரூமு ஃபுட்டு் எல்லாமே குடுத்துருவாங்க சில கம்பெனி வந்து ஃபுட்டு் குடுத்துருவ ரூம் நீங்களே பாத்துக்க அப்டின்றவாங்க அப்டி ரூம் பாத்துக்கும்போது நம்ம ஃபுட்டு் அங்கயே குடுத்துருவாங்க ரூம் மட்டு நம்ம வெளிய நம்ம பாத்துக்க வேண்டியதா இருக்கு ப்ரோ
கரட்டுதா
நா போயிட்டுருந்த இருந்த கம்பெனி பாத்தீங்கன்னா பி என் சி மோட்டார்ஸ் இ வி வீக்கிள் ப்ரோ ஈ விக்கிள் இதுல போ பாத்தீங்கன்னா. ஆஹ் வேனா என்ன சொல்றது. இப்ப நாங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ்ல இருந்தது. வீட்ல இருந்து போயிட்டு வர அளவுக்கு தான் ப்ரோ இருந்துச்சு அதுக்கப்புறம் கம்பெனி வந்து ஷிப்ட் பண்ணாங்க. ஓனா வந்து நாங்க ரெண்டுக்கு ரெண்ட் டுக்கு இருந்தாங்க இப்ப ஓனாவே நாங்க பேசல நாங்க இட லேண்ட் எல்லாம் வாங்கிட்டோம் நாங்க இங்க எல்லாருமே இங்கதா நின்னுருக்கோ தூரமா இருக்கு ரொம்ப லாங்குல எடுத்துட்டு போய்ட்டாங்க போல கம்பெனில நா கூப்டதும் கிடையாது ரூமும் தர மாட்டன்டாங்க அதனால தா கம்பெ னிலா மாற வேண்டியதா இருந்தது அது ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாரி குடுப்பாங்க ப்ரோ உம் இப்ப நீங்க உங்க டிஸ்டிரிக்லலா எப்படி ப்ரோ கம்பெனிஸ் லாம் இருக்கா இல்ல
ஏன் டிஸ்ட்ரிக்ல திருநெல்வேலி தான ப்ரோ ஏன் டிஸ்ட்ரிக்
அதுதான் ப்ரோ
ஆஹ் கம்பெனிங்கிற மாறி இல்ல ப்ரோ இங்கெல்லாம் இல்ல ப்ரோ இங்க உள்ள சைடு உள்ள எல்லாருமே சென்னை சைடு தான் போறங் போறாங்க ப்ரோ வெளி இடத்துக்கு தான் போறாங்க இந்த மாதிரி இடத்துலல்லாம் இருக்காது அந்த மாதிரி சென்னைஸ் சைடு போயிட்டு சென்னை சைடுல தான் எல்லாருமே வேலை பாக்காங்க
சேரி சேரினா எனக்கு திருநெல்வேலி ரெண்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவுங்களும் இங்க எப்படி கோயம்புத்தூர் வந்துதா ஒர்க் பண்ணாங்க ரெண்டு பேரு அப்படி வந்தாங்க இப்படி நாங்க சாம்சங் ஒர்க் பண்றது நாங்க அவுங்கள வந்து காண்ட்ராக்ட்ல பேஸ்டுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்பதான் ப்ரோ ரெண்டு ஃப்ரெண்ட் ஆனாங்க.
உம்
அப்ப எப்படின்னா கம்பெனிஸ்லா எங்களுக்கு அவ்ளோக்கா கிடையாது நாங்க வந்து போனஸ் போரூர் சைட் தான் போணும் அப்படி ஈஇப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் பண் விட்ருங்க இல்ல நா ஷோரூம்கே போய்கிறேன் எனக்கு இந்த ஜாப்ல செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ப்ரோ
உம்
உம்
ப்ரோ இப்ப அந்த சீன்சீனு சொல்லிட்டு சொல்றீங்கள லாங்க மெஷின்னு அந்த மெஷின்க்கு வந்து எப்படின்னா நீங்களா ஆப்ரேட் பண்ணுமா இல்லாட்டி அதுவா ப்ரோக்ராம் இருக்கும் ப்ரோக்ராம் வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்டிதான ப்ரோ இல்லாட்டி நீங்க நீங்க தான் ப்ரோக்ராம் டைப் பண்ணி குடுக்கணுமா இல்லாட்டி ப்ரோக்ராம் அவுங்களா தந்துருவாங்களா
இல்ல ப்ரோ அதுக்கு எப்படின்னா ப்ரோக்ராம் வந்து தனியாவே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் ப்ரோ
ஆஹ் ஓகே ப்ரோ
கம்பெனிஸ பொறுத்து ப்ரோ இப்ப நா ஒர்க் பண்ற கம்பெனி பாத்தீங்கனா எம்என்சி கம்பெனி ஒவ்வொரு இதுக்கும் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வயசா பிரிச்சு பிரிச்சு விட்ருக்காங்க ப்ரோக்ராம்க்கு தனியா ஆள் இருக்காங்க அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிஷின் சாப்பு அந்த சின்சி மிஷினுக்கு இந்த மிஷினுக்கு இத்தனா நம்பர் மிஷினுக்கு இந்த ப்ரோக்ராம் அஹ் வேணும் அப்படின்னா ப்ரோக்ராமர் மேல வந்து செட் பண்ணி வச்சிருப்பாரு ப்ரோ ஒரு போடு வச்சிருப்பாங்க இந்த நம்பர் போட்டா இந்த மிஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு இந்த பீஸுக்கான கோடு வேணும் அப்படின்னா அந்த கோட நம்ம போட்டா மட்டும் போதும் அந்த ப்ரோக்ராம் அப்படியே வந்துரும் ப்ரோ மேல அபார்ட்மெண்ட்ல வந்து அவுங்க வந்து ப்ரோக்ராம் போடு வச்சுருவாங்க ப்ரோ இந்த ப்ரோக்ராம் வேனுனா ஒரு நம்பர் குடுத்துருவாங்க
அ இந்த பீஸ் சொன்னா இந்த நம்பர் குடுத்துருவாங்க அந்த நம்பர்லந்து அந்த நம்பருக்கு உள்ள புரோக்ராம் எல்லாமேருக் கு அந்த புரோக்ராம் எட்டு போய்ட்டு அதுல ரன் பண்ணம்னா முடிஞ்சி ஆ
ஆம் ப்ரோ ஆமாம் ப்ரோ அப்டியு இருக்கு சில எக்ஸ்பீன்ஸ் ஆன ஆளுகள்லா பாத்திகன் வெய்ங்களே அந்த புரோக்ராம்ல கூட எதா மிஸ்டேக் இருக்கான் செக் பண்ணி பாத்துட்டு ரன் பண்ணுவாங் ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ஆ ஆனா வந்து ஒரு எனக் தெரிஞ்சு ஒரு பத்து வருஷோ ஒர்க் பண்ண ஆளுகலா பாத்திங்கன்னா நா ஒர் பண்ற பக்கோ அ புரோக்ராம்ல எதா மிஸ்டேக் இருக்குது இல்ல புரோக்ராம் சேஞ்ச் பண்ணு இல்ல புரோக்ராம் ஓனாவே போணு அப்டினா கூட போடுவாங் ப்ரோ
ப நீங்க அதுல ஒர்க் பண்ணீங்ளா ப்ரோ நீங்க அ மிஷின்ல அந்த சி ன் சி ன் சொல்ட்டு ஒர்க் பண்ணீங்கள்லா
ஆமா ப்ரோ சிக்ஸ் மந்த்தா ப்ரோ நா ஒர்க் பண்ணே அந்த ட்ரெய்னிங் பீர்ட்லதா ஒர்க் பண்ணே
புரில ப்ரோ கேட்க மாட்டிகுது வாய்ஸ் பிரேக் ஆவுது
இல்லிங் ப்ரோ ட்ரெய்னிங் பீர்ட்லதா ஒர்க் பண்ணே சிக்ஸ் மந்த்தா ஒர்க் பண்ணே அதனால பாத்திங்ன்னா எனக்கு வந்து நா ட்ரெய்னிங்லியே போய்ட்டனால எனக்கு அதா பீஸ அவுங்களே ப்ரோக்ராமு போட்டு குடுத்துருவாங்க எனக்கு என்னன்னா அ ரன் பண்ணனு ஆஃப் அதா கிரீனு ரெட்டு இந்த ரெண்டு பட்டன் மட்டுந்தா நீயி தொடணு அது வேற எதுவு தொடக்கூடாதுனே சொல்லி வெச்சிருந்தாங்க ப்ரோ அ ஏனா சீனியர் தா எல்லாமே பாக்கணு நீ எதுமே பண்ண கூடாது அப்டின்
ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ இப்ப எப்டினா சி ன் சி ஒர்க்க பொரு த்தவர ஆ ஃபஸ்டு ஸ்டாடிங்ல ஸ்டாட் பண்ணதா எடையில வந்து ஸ்டாப் பண்ண கூடாது லாஸ்ட்டு ஃபி னிஷிங்லதா ஸ்டாப் பண்ணணு அப்டிங்கிற மாரிதான இருக்கு ப்ரோ எது எடைலனா வஞ்ச்சுன்னா அது வந்து இ ரெண்டையு சேஞ்ச் பண்ற மார்ருக்குணு கொலப்பிரு புரோகிராம் எதா கொலப்பிருமா ப்ரோ
இல்ல அப்டி இல்ல